கேக்குதுங்ளா ஆ பேசலாங்க பேசலாங்க எந்த தலைப்ப பத்தி பேச லா எதாவுது ஒரு ஐடியா இருக்குங்ளா உங்ளுக்கு
ஆ ஸ்கூல் லைஃப் பத்தி பேசலாமா
ஆ கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நல்ல எடத்து லைஃப் தா சரி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்ளா ம்
இதுல நியூ யூசர் தா அதா ஸ்டாட்ங் ஆமா நீங்க
ஆமாங்க ஆமாங்க புதுசுதாங்க புதுசுதாங்க
ம் சேரி ஸ்கூல் லைஃப் பத்தி பேசலா
ஆ ஓகேங்க ஓகேங்க
ஆ எல்லாத்துக்குமே ஸ்கூல் லைஃப்ன்னா பிடிக்கு தான
ரொம்ப புடுச்ச பருவோ அப்டிதாங்க அப்போ அந்த டைம்ல வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம எப்படா காலேஜ் போலா எப்படா வேலைக்கு போலா ஜாலியாருக்கலானு தோணு ஆனா அத முடிச்சு விட்டு வருபோதுதா ஸ்கூல் லைஃப் தா ஒரு ஸ்ட்ரீச் ஸ்ட்டே இல்லாத லைஃப் அதாவுது அ எதுவுமே எந்த எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அப்போதைக்கு படிச்சா போது ஜாலியா எந்த மன கஷ்டமு இல்லாம எத பத் தியு யோசிக்காம சந்தோஷமா விளாண்டுட்டு திரிஞ்ச காலங்லா ஸ்கூல் லைஃப் தாங்க யாருக்கு பிடிக்காது
ஆமா எல்லாருக்குமே பிடிச்ச லைஃப்னா அதுதா நம்ம எப்படா இன்னு போக முடியாது ஆனா போனுனு நெனைக்கிற ஒரு லைஃபு ஸ்கூல் லைஃப் தா ஆ நா வந்து எப்டின்னா ஆ ரெகுலர் தா ரெகுலர்ல தா பண்ணு எங்க தூத்துக்குடி சைடு பண்ணோ நீங்க ரெகுலரா இல்ல ஹாஸ்டல் லைஃப்ஆ
நா ஹாஸ்டல் லைஃப்புங்க ஹாஸ்டல் லைஃப்புங்க
ஓ சேரி ஹாஸ்டல்னா இன்னு நல்லாருக்குமே
ஆமா ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க டேஸ்காலர்ஸா போயிட் டு வர்த விட ஹாஸ்டல் லைஃப் ஆனா வீட்டுக்கு போக முடியாது ஆனா ஹாஸ்டல் லைஃப் இருக்க ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்ல
ஆமா
அது என்னதா என்னதா வீட்ல இருந்தாலு கெடைக்காதுங்க அது ஒரு என்ன சொல்றது நானா ஒரு பள்ளிக்கு வருவோனா இந்த மாரி திண்டுக்கல் ஏரியால ஒரு எடத்துல படிச்சே
ஆ ஆ
படிச்சப்ப அப்ப காஸ்டல் லைஃப் தா நம்ம சின்ன வயசுல இருந்து போட்டாங்க அவங்களுக்கு அப்ப வந்துா அங்க ஒரு எப்டி நம்ம வாழ்க்கையை தனிய வாள கத்துக்போங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து அம்மாவோட தயவலேயே அப்பவோட தயவுல இப்ப ஹஸ்டல் தங்கி படிக்க வச்சு நம்ளே துவப்போம்மே நம்ளே தட்டுக்கழுவோ நம்மளே சாப்பிடுவோ
ஒரு ஒரு நம்மளுக்கான வாழ்க்கய கத்துப்போ
அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எல்லாமே கத்துக்கலாமே நம்ம எப்படி இருக்கணு ஹாஸ்டல் லைஃப் எப்டி இருக்கு எல்லாமே அங்கந்தே கத்துக்கலா
ஆமா ஆமா ஆமா ஆமா அங்க அதெல்லா அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாமே பசங்களோடயே இருக்கிறது ஒரு மாரி சுத்தி சுத்தி கலகல்லா இருந்துகிட்டே இருக்கு எப்பயு எப்டி சொல்றது அந்த காஸ்டல் லைஃப் ஒரு தனியா ஒரு சந்தோஷங்க என்னதா கஷ்டமா இருந்தால வீட்டா விட்டு வந்துருகே ஒரு கஷ்டம் ஆமா ஆமா நம்ம வீட்டுக்கே போனாலு ஐயோ ஹாஸ்டல போகனு டா ரெண்டு நாள் கழிச்சு அப்படி தா தோனு தவர அப்டி ஒரு லைஃப் அது
ஆ ரெகுலர் வந்து ஆ டெய்லி கிளம்பி போற மாரி இருக்கு லஞச் எடுத்துட்டு ஈவினிங் டியூஷன்ஸா வைப்பாங்க ஸ்கூல்லலேவு நல்லா இருக்கு அது வந்து பிரப்ரெண்ட்ஸோட இருக்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்றது அங்க கடைகள்ல ஏதாவது வாங்கி சாப்படுறது எங்க ஆ அங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்பல்ல டென்த் வந்து அங்கேயே ஸ்டே பண்ண வைக்காங்க சோ எங்களுக்குமே அப்டிதா இருந்துச்சு போய் அந்த மாதிரல்லா படிக்கும் போது அங்கேயே ஸ்டே பண்ணி படிக்கிற மாரி ஆ ஸ்போர்ட்ஸ் ஆ பங்க்ஷன்ஸ் புட் ஃபெஸ்டிவல் வேப்பாங்க ஸ்கூல்லா
ஆ ஆ
அததுல்லா நல்லா இருக்கு ஆனா நம்ம அப்ப நினைப்போ சே இது எப்டா முடியும் இந்த லைஃப் எப்படா முடியும் அப்டின்னு நினைப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குட்டு சேரி காலேஜ் வந்து ஃப்ரீயா இருக்காலா அப்டின்னு நினைப்போ
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அத இருக்கிற வரைக்கு தெரியாது அது முடிஞ்சது அப்புறம்மா தா அதோட அரும தெரியு நம்மளுக்கு நீங்க கடையல்னு சொன்னதுக்கு அப்பறோ தா எனக்கு ஒண்ணு ஒரு ஞாபகம் வருது ஏ நாங்க பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப ஒரு கட இருக்குள்ளா எங்க பள்ளிக்கூடத்துலய ஒரு கடை இருக்கு அது வந்து இன்ரவல் மட்டும்தா போய் சாப்பிட முடியு அங்க ஒரு பால் ஐஸ் விப்பாங்க அஞ்சு ரூபா
ஆ ஆ
ஆ அது அதுக்கு ஒரு தனி பேமஸ் சே இருந்தோ அப்ப அப்ப கடைனாளே பேமஸ் தா மதியானா பால் ஐஸ் விப்பாங்க ஹாஸ்டல்ல நாள வரத்துக்கு ஓரு தடவ வீட்டுல வந்து பாப்பாங் கையில ஒரு நூறுவா இரநூறு ரூபா குடுத்துட்டு போவாங்க அடுத்து ரெண்டு வாரம் கழிச்சு வருவாங்க அது வரைக்கு அந்த காசு தா நம்மளுக்கு செலவுக்கு
ஆமா ஆமா ஹாஸ்டல்னா ஃபஸ்ட்டை அமௌன்ட் கொடுத்
ஆ ஏன்னா அதுக்கடுத்து நம்ம வீட்டுல ரெண்டு வாரம் கழிச்சு விசிட்டர் ஸ்டேக்கு பாக்க வரப்பதா அப்ப அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அஞ்சு ரூபா எடுத்துப்பாங்க ஒரு பால் இருக்கு அத ரெகுலரா டெய்லி வாங்கி சாப்பிட்டு இருப்போ அதே மாரி சாயந்தரம் ஆனா அந்த பூரி போடுவாங்க பூரிக்கு விற்று சன்னா மசாலா அந்த சுண்டல் இருக்கு அது போடுவாங்க அது இப்ப வரைக்கும் என்னோட ஃபேவரட் அந்த மாரி ஒரு இடம் அந்த மாரி ஒரு பூரி சன்னா மசாலா இன்ன வரைக்கு எங்கயு சாப்டது இல்லா என்னா நிறைய இடத்து சாப்பட்டுகே இல்ல
ம் ம்
அது என்னன் தெர்ல அந்த டேஸ்டே வர்ல அந்த கடைல தா வரு ம்
அதுவு இல்லாம ஸ்கூல்னாலே ஃபுட்ட ஷேர் பண்றது ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றது எல்லாமே இருக்கும் நீ உங்க வீட்லந்து இதுவா எங்க வீட்லந்து இது சாப்புடு டேட்ஸ்ட் பண்ணிப்பாரு அப்டின்ட்டு ஒன் ஒரு இது நம்ம ஓபன் பண்ணா வீட் ட்லந்து கொண்டு போற எதோ ஸ்பெஷல் இன்னிக்கி அப்டினா நம்ம நம்ம கூட சாப்ட தோணாது அவங்கள்க்கு குடுத்து அவங்க சாப்பாட நம் வாங்கி சாப்பர்றது அதுவா ஸ்கூல்ல மட்டு தா நம்ளுக் ஸ்டார்ட் ஆகு வெளில அந்த மார்லா இருக்காது நம்ம சின்ன வய்சுலந்தே அப்டி ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுதா அதுல்லா ஒரு நல்ல ஸ்கூல்ல
இதேதா எங்களுக்கு ஹஸ்டல்லருக்கும்போது இப்டிதா ஹஸ்டல்ல இருக்கும்போது இப் ப்டினா சண்டே அந்த விசிட்டர்ஸ்சே வரறப்ப நான் வெஜ் எட்த் தா சமச்சு கொண்டு வருவாங்க வீட்லந்து அப்பாவ் எல்லார் வீட்லியு ஒன்னு ஒன்னு வருங்க ஒவ்வொரு சிக்கனே வந்தாலு அது வெரைட்டியா வரும் ஒவ்வொரு வீட்லியு ஒவ்வொரு டேஸ்ட் ல செஞ்சிருப்பாங்க நாங்க என்ன பண்ணுவோ அப்போவே சாப்ட்டு மீதி நைட்டுக்கு எடுத்துட்டு போவோ எல்லாரு மொத்தமா ஒய்ட் ரைஸ் போடுவாங்க சாப்பாட வாய்ன்ட்டு வந்துட்டு எல்லா வீட்டுலயு என்ன கொழம்போ ஆளாளுக் கொஞ்சோ எடுத்து வெச்சி யாரு வீட்லயா அன்னிக் வர மாட் நாங்க அவிங்கிளயு கூப்ட்டு உக்கார வெச்சு வாடா சாப்புடுவோ அப்டின் சொல்லி எல்லாரு உக்காந்து மொத்தமா சாப்புடுவோ அத்ல்லாங் இன்னுமே திரும்பி போனாலு வராதுங்க
ஆமா ஆமா அப்போ வந்து கொஞ்சோ ஓம் ஒர்க்கு படிக்க இருந்தாலுமேவு நம்ம ப்ரண்ட்ஸ் கூட சின்னதா எதாச்சு நீங்க சொல்ற மாரி எதாச்சு சாப்ட்டா கூட ஷேர் பண்ணி சாப்ட்டா கூட ஹாப்பியாருக்கும்
ஹாப்பியாருங் கண்டிப்பாங்க அப்ப படிக்குமோது அப்ப படிக்க சொல்றாங்களேன் தோணனு ஆனா அதலா காலைல படிக்கிறதுக்கான அம்மோம் நம்ம படிக்கிறதுக்காக தா அந்த இது பண்ணிருப்பாங்க உம்
ஆமா அப்போ வந்து நம்ம நெனைப்போ சா அது எப்படா முடியு கஷ்டமாருக்கு படிக்கணு அடிக்காமா அந்த மாரி இருக்கும் ஆனா இப்போ வந்து சா அதுவே நல்லாருந்துருக்கும் இன்னொரு தடவ அப்டி வந்தா கூட நம்ம போலாம் ஸ்கூல் லைஃப்க்கு அந்த மாரி நம்ம யோசிப்போ
ஆமாங்க இப்ப நம்ம நெனச்சி பாத்தா வெச்சுங்ளே இப்ப ஸ்கூல் படிக்கும்போது என்ன தோனிருக்கும் காலேஜி போனா ஜாலியா இருக்கலா
காலே ஜி முடிஞ்ச காலேஜி போனா பண்ண தோனோ வேலைக்கு போனா ஜாலியா இருக்கலா அந்த மூணு பேஜ்ஜயும் எடுத்துக்குங்ளே மூணு பேசை லைப்பையும் நீங்க எட்த் காலேஜ் போய்ட்டிங்கனா சா ஸ்கூல்ல எவ்ளோ ஃப்ரீயா இருந்துச்சுடா இங்க வந்த ஜாலியா இருக்கலான் சா இங்கதா ரொம்ப கஷ்டமா இருக்கு காலேஜி முடிய முடிய நம்மளுக்கு வேலைக்கு போணுன்ற ஒரு பயோ வர ஆரம்பிச்சிரு வேலைக்கு போயிட்டம் வெச்சுக்ங்க ஒரு கமிட் வந்துரு வீட்ட பாக்கணு ஆனா அந்த ஸ்கூல் லைஃப் எத பத்தியு யோசிக்கல காலேஜி போனா ஜாலியா இருக்கலா ஆ அவ்வளதா யோஷ் மே தவ்ர அப்பப்ப ம் அவ்ள அடுத்த கட்ட ஸ்டேஜ் ஜ பத்தி யோசிக்காம நம்ம அப்ப உள்ள லைஃப என்ஜாய் பண்ணி பண்ணோ ஸ்கூல் லைஃபு
ஆமா இப்பவுமே நெறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வன்ட்டாங்க ஸ்கூல்லயுமேவு நெறயா ஆ ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் நெறயா சொல்லி தராங்க இப்பமே ஸ்டார்டிங்கே நெறய க்ளாஸஸ் சொல்லி தராங்க நம்ம படிக்கிறப்போ கூட அப்படி இல்ல ஆனா இப்ப வந்து நிறைய சொல்லி தராங்க எப்பமே நெறைய கல்ச்சுரல்ஸ் கொண்டு வராங்க
நா ஆமாம்மா
எப்பமே நெறையா பிள்ளைங்களுக்கு நெறைய கத்து குடுக்காங்க
கண்டிப்பா கண்டிப்
ஸ்டாட்டிங்கேவும் எங்க ஸ்கூல்லெலா ஃபுட் ஃபெஸ்டிவல்லா வைப்பாங்க எப்பவேனா செவன்த்து எய்த்து க்ளாஸ்டெ வப் பாங்க அந்த மாரி ஒங்கள்க்கு ஒங்க ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல வச்சுருக்காங்களா
ஃபுட் பெஸ்டிவெல்லா கெடையாதுங்க ஆனா அந்த இ இது திருவிழாமாரி இந்த ராட்டனமெல்லா வப்பாங்கல்ல
ஸ்கூல்ல வப்பாங்களா
ஸ்கூல்ல வைக்க மாட்டாங்க எங்க ஸ்கூல் க்ரௌண்ட்தான் எங்க ஊர்லந்து பெரிய கிரௌண்ட் டு அங்கதான் நடக்கும் அது பொருட்காட்சி பொருட்காட்சி நடக்கும்
அ அ
வா நாங்க ஆஸ்டல்னால வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு ரெண்டவர் ஒன்ர மணிநேரம் டைம் குடுப் பாங்க
ஆ ஆ
அந்த ஒன்ற மணிநேரம் வெளிய போயிட்டு வந்தம்னா அவ்ள ஜாலியாயிருக்கும் அன்னைக்கெலாம் போய்ட்டு டைம் பத்தாது போய் ஒரு ராட்ன ஏறுவோ அங்க ஏதாவவொரு பளம் டெல்லியப்பளம் அந்த பெரிய அப்பளருக் கு சாப்புடுவோம் அது இதுன்னு சாப்புடுவோம் அதுக்குள்ள விசில் அடிச்சுருவாங்க ஒடியாரனு அது நல்லாருக்கும் அந்த டைமே எங்க ஸ்கூலே கலகலன்னுருக்கும் இதே ஆஸ்ட்லே பக்கத்துலதாருக்கு எல்லாமே
நாங் எங்களுக்கு ஹாஸ்டல் லைஃப் இல்ல ஆனா டென்த் டென்த்து ஸ்டாண்டட் படிக்கிறப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம் அந்த பப்ளிக் அந்த டைம்ல ஸ்டே பண்ண சொல்லுவாங்கல்ல அந்த மாரி ஸ்டே பண்ணிருக்கோம் நல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்து ஸ்டே பண்றது பேரண்ட்ஸ் வருவாங்க ரீடிங் ஸ்கூல வந்து நீங்க சொல்றீங்கள விசிட்டர்ஸ் வருவாங்க அந்தமாரி சொல்றாங்கல்ல சொல்றீங்கல்ல அதேமாரி எங்களுக்கு வந்து டெய்லி ஈவ்னிங் வந்து வீட்லருந்து வருவாங்க ஈவ்னிங் டைம்ல வருவாங்க இல்லன்னா நைட் டைம்ல கொடுக்க வருவாங்க சாப்பாடு கொடுக்க வருவாங்க அந்த மாரி பாப்போம் அந்த ஒரு ரெண்டு மாசம் நல்லாருக்கும் ஸ்டே பண்றது ஃப்ரண்ஸோட ஸ்டே பண்ற து எல்லாமே
அதுதாங்க இப்ப நீங்க டேஸ் காலர்ஸா வந்துட்டு போனீங்கன்னு வச்சுகங்க ரெகுலரா அதுல நீங்க வருவீங்க வீட்டுக்கு போவீங்க அதுல வந்து அங்க நம்முளோட இப்ப தனியா ஆஸ்டல்ல தங்கினிங்கன்னு வச்சுக்குங்க பசங்களோட இருக்கறது என்விரான்மென்ட்டு யார்ட்ட எப்பிடி பிஹேவ் பண்ணணும் எந்த எடத்துல எப்பிடி இருக்கணும் எல்லாமே ஒரள நம்ம தனியா வாழ்றதுக்கான எல்லா சூழ்நிலையும் அந்த எடத்துல அமெஞ்சிருங்க
ஆமா
இப்ப இங்க வச்சுகங்களேன் ஏதோ ஒரு பிரச்சன போய் வீட்ல சொல்லுவோ அம்மாட்ட சொல்லுவோ அதுக்கான சொலு ஷன் அவுங்கள சார்ந்தேதாருப்போ அம்மாவையோ அப்பாவையோ அங்க அப்பிடி கெடையாது ஃப்ரெண்ட்ஸ் தம் எல்லாருமே அங்க இம்மெச்சூரிட்டிதான் சின்ன பசங்க தான் நம்மளுக்குள்ள பேசி நம்மளா ஒரு தனி முடிவு எடுக்குற அளவுக்கு ஸடாண்ட் எடுக்குற அளவுக்கு ஒரு இது வரும் அங்க இருக்குறப்ப
ஆ ஆ அப்பமே எல்லாமே கத்துக்கலாமே சாப்பறதுலருந்து எல்லாமே ச் எப்டி இருக்கணு நம்மள நம்மளே பாத்துக்கறக்கான ஒரு நம்மளே பாத்துக்கலா ஹாஸ்டல்ல இருக்கம்போது ரெகுலர்ல அப்டி இல்ல அ ரெகுலர்ல பேரண்ட்ஸ் இருப்பாங்க செரி அவங்க பாத்துக்கிடுவாங்கங்கிற ஒரு இது இருக்கு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பாங்க
ஆனா ஹாஸ்டல் அப்டி இல்லையே நம்ம தா எல்லாமே பாத்துக்கணு
நம்மள நமளே பாத்துக்கணு நம்ம துணிய நம்மதா துவைக்கணு
ஆமா
அப்படி போய் பழகிட்டோ வச்சுக்கங்களே வீட்டுக்கு வந்துடாலு அடுத்து நம்ம துணிய நம்ம தா தொவைக்க தோணு அப்டி மாறிடு ம்
ஆ ஆ அங்கேயே ஸ்டார்ட்டிங்கே எல்லாமே கத்துக்கிறது
ஆமா ஆமாங்க சேரி நமக்கான டைம் முடிஞ்சிருச்சுனு நெனைக்கிறே
ஆ சேரிங்க நெக்ஸ்ட்டு கால்ல பாக்கலா ஆ